ஆ ஹல் ஆ கேக்குதுங்க ம் கேக்குது சாப்ட்டீங்ளா நா சாப்ட்டாச்சுங்க என்ன ட மணி பதினொன்னு ஆயிருச்சு இன்னு சாப்பில்லையா
அ இல்ல கொஞ்சோ லேட்டாதா எந்திரிச்சோ செரி கொஞ்சோ லேட்டா சாப்ட்டுக்லா அப்டின்ட்டு
ம் என்ன ஸ்பெஷல்லு
தோசதா
ஓ அது அப்போ லன்ச் எப்ப சாப்டுவீங்க
லன்ச் லன்ச் ஒரு டூ இல்ல த்ரீ
ஓ சேரி சேரி என்ன இன்ன வரைக்குமே சாப்பல்லல்ல பிரேக்ஃபாஸ்ட் அதனால கேக்கற
ஆ அது லேட்டா எந்துச்சா கொஞ்சோ சீக்கிரோ பசிக்காது கொஞ்சோ லேட்டா சாப்ட்டுக்லா அப்டின்ட்டு
ஆ சேரி சேரி சேரி அப்ப மதியானத்துக்கு லன்ச் க்கு அப்டியே செஞ்சிருவீங்ளா சேத்து
ஆ இல்ல இல்ல இப்போ முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் வந்து ம தியோ வீட்டுக்கு வந்து சாப்ட்டுட்டு போவாங்க அதனால மதியோ செய்வ
ஓகே
இப்போ வந்து அவுங்க அங்க கம்பெனிலயே சா ட்டுக்கறதுனால காலைலயே எதாவது சிம்பிளா எங்களுக்கு மட்டு செஞ்சுக்குவோ
ஓ சேரி சேரி சேரி பசங்க ஸ்கூல்க் போயிட்டாங்ளா
ஆ பச ப பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க
ஓ சேர் பையன் இருக்காங்ளா
இல்லல்ல ஒரே ஒரு
ஒரு பொண்ணுதா ஸ்கூல் போயிட்டாங்ளா அப்ப உங்ளுக் வேல இல்ல என்ன உங்ளுக்கு மட்டு எதா சிம்பிளா செஞ்சு சாப்ட்டா போது
ஆ பொறுமயா எப்ப வேணா சாப்ட்டுக்லா என்ன வேணா பண்ணிக்லா ஒரு மாரி தனியா நம்ம ம ட்டு வீட்ல அது ஒரு ஜாலிதா
அதா லன்சுக்கு மட்டு கூட தோச செஞ்சு சாப்ட்டாலு
ஆ ஆமா அ ஆமா இத்த செய்வ ஒரொரு டைமு சமைக்க எதாச்சு மழப்பா இருந்துச்சு நமக்கு மட்டு அப்டிங்கும்போது இப்ப காலைல அவுங்களுக்கு குடுத்த லெஃப்டோவர் இருந்துச்சுனா அதயே சாப்ட்டுப்ப
ஆ இல்ல இட்லி பொடி இந்தாக்கூட தோச வெச்சு சாப்ட்டு பேசாம பத்துக்க வேண்டிதா
ஆமா ஆமா
ம் டீ வியெல்லா பாக்க மாட்டீங்ளா போரடிக்காதா
நா நா வந்து அ நெறைய சி அ இது டிராமா பாப்ப கொரியன் டிராமா பா இப்ப நெறைய
ம் எதுல டிவிலையா இல்ல ஃபோன்லயா
இல்ல இல்ல டிவிலதா நெட்ஃப்ளிக்ஸ்ல
ஓ அந்த மாரியா ஆப் ஏது வச்சிருக்கீங்களா அதுக்கு
இல்ல இல்ல நெட்ஃப்ளிக்ஸ்லயே நறைய வரு
அதுலே பார்த்துருவீங்களா நா ஆப்பல்லா வச்சு பாத்தே ஒரு காலத்தில இப்போ அதுலா பாக்றதில்ல
ஓகே
நல்லா அழு இப்போ ரொம்ப பாப்பே இப்ப வந்து கண்ட்ரோல் பண்ணுவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப எம் எச் பிளேயர்ல ஏதாவது வந்துச்சுன்னா அதுல பாப்பே
ஆமா ஆமா இப்பதா இப்ப அதுலயே கொஞ்சோ தமிழ்ல கூட வருதுங்களா அதனால எல்லாரு பாக்குறாங்க நெறைய எனக்கு ட அது தமிழ்ல டப் பண்ணி வரதுக்கு அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்லே இங்கிலீஷ் சப் டைட்டில்ல வச்சு பாக்குறதே ஓகேன் தா தோணுது
ஆ ஹா
அந்த இதுக்கான சுவாரஸ்யோ வந்து இங்க இல்லயோனு தோணுது